ஹலோ
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ
ம் அதான விஷ்யோ வேற எதுவு இல்லல்ல
அய்ய இதா விஷ்யோ
ம் சேரி சேரி
இது சொன்னா இப்ப நா செரி சொல்லுடி அப்டி சொன்னே
ஆ
அப்ப அவுங்க அம்மா பக்கத்துல இருந்தாங்களாமா அப்ப சேரி சொல்லிச்
ஆமா ஓ
ஏ வாய் ஏ வாய் ஏ ஒளருவாய் உன்கிட்ட சொல்லிட்டே
அது நா தான கேட்டே அதலா ஒன்னு பிரச்னல
பின்ன உங்க முயல் எண்ணல்லா எப்டி போகுது சேல்ஸ்செல்லா
அது இடையில ஏதோ ஃபேக்கா இது பண்ணிட்டாங்கடி நல்லா போயிட்ருந்துச்சு நறையா ஃபாரின்ல அதலெல்லா வாங்கிட்ருந்தாங்க நறைய பேரு எடைல எதோ ஒரு எடத்துல ப்ச் ஃபேக்கா இந்த மாரி காச்சுறாங்க அப்டின் சொல்லி வேற எது எட சொன்னதுக்கு இது பேன் பண்ட்டாங்க முயலமே
ஐயய்யோ
அப்புற வந்து அதுக்கப்பற திரும்ப வந்துருச்சு பேன் பண்ணதெல்லா எடுத்துட்டாங்க அப்ற அதுக்கப்பற இப்டியே டவுன் ஆயிச்சு
உங்கம் உங்க பிஸ்னஸ்ஸ பேண் பண்ட்டாங்ளா இல்ல முயல் எண்ணயே பேண் பண்ட்டாங்ளா
முயலெண்ணைவே பேபேன் பண்டாங்க
ஐயய்யோ
அதுக்கப்புற திரும்ப வந்துருச்சா ஆனா எல்லா பயந்துட்டு அப்டி சொல்லி அ அப்பருந்த சேல்ஸ் ஆஹா ஆமா சேல்ஸ் அவ்ளோக்கா இல்ல
ம்
ம்
பேய என்ன முயலென்ன அப்டி இப்டி எதோ சொல்ட்டுருந்தாங்க இப்ப நா சொன்ன எ ஃப்ரெண்டு இந்தா பண்றாங்க நா வேணா வாங்கிதரே அப்புடி சொன்னதுக்கு மூச்சு பேச்சே இல்ல அப்பறோ நா அப்டியே விட்டே ஃபிரண்ட்ஸு இப்ப நா டை லரிங் க்ளாஸ் போறன்ல
டெய்லரிங் க்ளாஸ் போரியோ
ஆமா
எங்க
வீட் பக்கத்துல
ஒஹோ
சேரி சேரி
அவுங்க கேட்டாங்க அதுக்கப்பறோ அவுங்க எதுமே சொல்லல அப்டியே நானு விட்டுட்டே
ஆ சேரி கேட்டா சொல்லு
இப்ப வந்தரா ரம்சினா அவுங்கல்லா வாங்குறாங்ளா
அவ கேட்டா எப்போ
ஆ
அதுக்கப்பறோ நா கொண்டு வந்து தரெண்டி அப்டி சொல்லி அந்த சைடு வந்தனா கொண் அத்தா எதுமே சொல்லவே இல்ல எது கூப்டவே இல்ல பாரு
எல்லா கல்யாணத்துக் கூப்டுவாங்களா நிவே
அப்புடிதா நெனச்சே எல்லா க முடிச்சு போய்ட்டாலோ கூப்புடு அவ இவுளுக்கு ஆய்ருச்சுதானே சஃப்ரின் பானுக்கு
இல்ல
கூப்ட்டா அவ
அங் சேர் அங் ஆ டி அவளுக் கல்யாணோ ஆகலடி
அப்பறோ
வேண்டான் சொல்லிட்டாலாமா ஆஹ அவ அவ ஓடி போய்ட்டாளாமாடி என்னமோ சொன் தெரில பர்சானா அன்னிக்கி என்னமோ அவகிட்ட சொ சி நா ஓடிப்போப் போறண்டி அப்டின்னு ஃபர்ஷானாட்ட சொல்லிருக்கா
புரில புரில
ஃபர்சானாட்ட நா ஓடி போ போறேன் எனமோ சொல்லிருக்கா
ஏ ப்ரேக் ஆவுது டி
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது ஓடி போ போறேன் சொல்லிருக்காளா
ஆ
ஓ அப்பறோ கல்யாணோ
நிர்மலா காலேஜுல
ஆ
நிர்மலா நிர்மலா காலேஜ்ல போயி சேந்தா அதுக்கப்பறோ என்னென்னே தெர்ல
ஆஹா அப்போ எப்ப மே மூணாந்தேதின் நனைக்குற கல்யாணோ கல்யாணோ வெச்சிருக்கே வந்துரு அப்டின்னா ஆ சேரி வந்தற்றே அப்டின்ன
எல்லாத்தையு கூப்ட்டா டி அவ பர்சனாவையு கூப்ட்டா அதுக்கப் அப்புற என்னன் ஓடி போறேன்னு சொன்னா ஆனா ஓடிப் போலையாமா
ஆ ஓ அப்புற கல்யாணம் நடக்கலையா
ஐய
நடக்கலையா நல்ல வேல நானு ஜோ எல்லா போயி நின்ருப்போ கல்யாண போலாமான் கேட்டா அவ போ வாடி போலா போய் அ போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாடின்னு கே கூப்ட்டா நான் சேரி போலா அப்டின்னு அதுக்கப்புற ட்ரெஸ் இல்ல போ வேணா அப்டின்னு சொல்லி கேன்சல் பண்ட்டோ
ஆ ரிஃபா ரிஃபானா கல்யாணத்துக்கு நீ வந்தியா
ஏ நா முடியுபோது வந்தேனே நீங்கல்லா போய்ட்டீங்க நா வந்ட்டு காலேஜ்ல டான்ஸ் பிராக்டிஸே சொல்லி போயிட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டே வந்தே அங்க பர்சுலா இருந்தா நீ என்ன போய்ட்ட வந்துட்டு சும்மா ஹாய் சொல்ட் டு ரிஃபா கூட என்ன பாக்கவே இல்ல
பாத்தாலாமா பாத் து சாப்ட்டியா கேட்டப்ப ஆ சாப்டே சொன்னியாம்மா
இல்ல ரிஃபாயா அவ நா கரெக்டான வரும்போது ஆடிட்டு இருந்தா நல்லா ஆமா ரிஃபாயா என்னாச்சு எங்க இருக்கா
சரி இங்கதா இருக்கா
இங்கதா இருக்காளா
ஆ
ஏ
அவ்ளுக்கு எதோ ஒடம்பு சரி இல்ல சொல்லி வந்தா
ஆ
அப்டியே இங்க இருக்கா போவான்னு நெனைக்கிறே
ஆ எங்க கேர்ளாவா
ஆ ஆமா டி கேர்ளா தா
சேரி சேரி எதும் குட் நியூஸ்
இல்ல எதுவு இல்ல
சொன்னால இல்லண்டு
ஆமா
ஆ இருக்குல்ல ஒரு வருஷோ கிட்ட இருக்குல்ல கல்யாணமாகி இல்லையா
ஒரு வர்ஷொல்லா இருக்காதுடி ஃபிப்ரவரில கல்யாண ஆச்சா இல்ல ஜான்வரி ஜான்வரில கல்யாண ஆச்சு ஆ ஜான்வரி தேர்ட்டி கல்யாண ஆச்சு இப்ப என்ன ஃபிப் ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மா
ம் அஞ்சு மாஸ்தா ஆச்சா
அதுக்குள்ள ஒரு வருஷல்ல மல்லிக இன்ஜினியரா மானமல்லி இன்ஜினியரா மாடி
அ அ
ஆனா மல்லிக கடைச்சிருக்காரு
மல்லிகிக்கட வச்சிர்க்காரா
ஆ போதுமா எனக்கு அதா இன்ஜினியர் ஆனா மளிக கட
ம் அது எப்டி
அனசந்தா மல்லிக கடனா எப்டி அ அத பவுடர்லா இருக்குல்ல சில்லி பவுடர் அதெல்லா விக்கறது அவுங்ளே ஹோம்மேடா பண்ணி விற்கிறதாமா கடைக்கு சேல்ஸ் பண்ணறதாமா
செரி செரி ம் இப்ப நைட்டுக்கு என்னது
தோச டி
ம் எங்க வீட்லயு அதேதா ஃஸ்டி ஸ்டோரில பயங்கரமா இருக்கு
டஸ்டியோடதா
ஆ
ஆமாடி
பல்லு கட்டிட்டா
கட்டிட்டா ஏன் தங்கட்சியு கட்டிட்டா அவுங்க அக்காவு கட்டிட்டா
யாரு அவுங்க அக்கான்னா தஸ்லியோட அக்காவா
தஸ்லி அக்காவு கட்டிடா
ஓ
நீங்க பே ஃபேமிலியே பல்லு ஃபேமிலி
பள்ளிக்கட்டு ஃவேமிலி பல்லு கட்டு ஃபோமிலி ஆயிட்டிங்ளா எனக்கு கட்ணுன் டி ஆனா எனக் கம்பி கட்றதுல எனக்கு இதே இல்ல இன்விசிபிளா கட்லானா அது ரொம்ப கேக்கறாங்க இருங்
உம்
இன்விசிபளா கட்டலானா அதுக்கு எவ்ளோ ஒரு லட்ச கிட்ட ஆகு
ஆமா
ம்
என் தங்கச்சிக்கு ரெண்டு வர்ஷப் போட்டு அதுக்கப்றோ இன்விசிபிள் வக்கணுமாமா
ஓ ஓ தங்கச்சிக்கு என்ன அவ்ளோ முன்னாடி இருக்
அவ்ளோ இல்லடி அவளுக் ரொம்ப கேப்பா இருக்கு
ஓ செரி செரி
பேசாம பல்லே கட்டிறே இன்விஸபல் வைக்கறக்கு பல்லே
அது பல்லு கட்டிட்டா ஃபர்ஸ்ட்டே ஸ்கூல் படிக்கு போதே கட்டிருத்தா பரவால இப்போ காலேஜ் பல்லு கட்டிட்டு காலேஜ் போறக்கு அது எப்டி
ஐயோ
ம் எவ்ளோ இதுக்கு எவ்ளோ ஆச்சு ஆமா ஃபேன்ஸ் எல்லா இருக்காங்கள காலேஜ்ல
ச்சோ இல்லாத காலேஜ் செலப்ரிட்டி
ஆமா நா காலேஜ் செலிப்ரிட்டி தெரியாதா எல்லாத்துக்கு என்ன தெரியு ம்
எவ்ளோ ஆச்சு எவ்ளோ ஆன்சு உனக்கு எவ்ளோ உனக்கு பல்லு கட்ட இரவத்தி ரெண்டாயிர வாடி
இரவத்தி ரெண்டா
ஆ தஸ்லீக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சாய்ரோவா
ஏ அவளுக்கு அதிகோ
அவளுக்கு அவ வேற டாக்டர் இவ வேற டாக்டர்
ஓ செரி செரி